ஹலோ
ஹலோ கேக்குதாப்பா ம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே
ம் ஒ ஆ நாங்க இதுதா கே பாப்பா இருக்காங்க அ பாத்துட்டு இருக்கே ஆம் மா
ஓ உங்க பேபிய கேர்ள் பேபியா பாய் பேபியா
கேர்ள் பேபி இப்பதா இப்பதா ஒன் மந்த ஆ
ஓ ஒன் மந்த தா ஆகுதா பேபி பாத்துக்குறது ரொம்ப சிரமமா இருக்குமே
மந்த்ஸ் ஆமா கொஞ்ச கஷ்டம்தா
ஆமா இப்போ இங்க உங்ளுக்கு எனக்கு வந்து கேர்ள் பேபி தா பேபி இருக்காங்க பேபிக்கு வந்து ஒரு டென் மந்த் ஆகுது டென் மந்த்து இப்போ தா ஒன்டு கம்ப்ளீட் ஆகியிருக்கு
ஆம்
லெவன்த் மந்த் இப்ப அப்பு ஒன் மந்த் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லலா வந்து பேபி அந்தளவு தெரியாது இப்போ ஒரு சிக் ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்த தாண்டிடுச்சி அப்டின்னாதா நமக்கு வேல வரு
ம் அதுவரைக்கு ஈசி தான ம்
ஆமா டைம் போறதே தெரியாது பேபிய பாத்துக்கிட் ட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு சாப்பாடு குடுத்துட்டு
ம்
அதுக்கப்ரோ நம்ம வேலய பாக்கணு நா அம்மா வீட் ல இருந்தோனா வந்து கொஞ்சோ வந்து அம்மா எல்லா வேலையு பாத்துப்பாங்க கொஞ்ச வந்து ஈஸியா இருக்கு அங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அங்க மாமியாங்க வீட்டுக்கு போனோனா அந்த ரொம்ப செரமமாக இருக் பேபி வச்சிக்கிட்டு பேபியு பாத்துக்குனு வீட்டு வேலையு பாத்துக்குனு சமைக் க்கனு அந்த மாதிரி சொல்லிட்டு பேபி வந்து சிக்ஸ் மந்த்க்கு அப்ரோதா ஓவர் ஆக்டிவ் ஆகுவாங்க அப்போதா வந்து உம் தவால் இத ஆரம்பிக்கு போது தா நமக்கு ரொம்ப வேல சின்ன சின்னதா மைனுட்டா சின்ன சின்ன கல் என்னெலா இருக்கோ அந்த கல் எல்லாத்தை பொறிக்கி வாயில போட்டுப்பாங்க அப்பதா ரொம்ப கவன ரொம்ப கவனமா இருக்கணு ஆமா பாத்துட்டே வந்து என்னத் இதா நம்ம பாத்துட்டே இருந்தாலு கையில ஏதாது ரொம்ப சும்மா வந்தா சேட்ட பண்ணி சண்டி பண்ணிட்டு இருக்க பிள்ளைய கூட வந்து விட்றுலா சைலண்டா உக்காந்து இருக்கு பிள்ளைய வந்து இதுங்கவே கூடாது சைலண்டா வந்து பாத்துக்கிட் தே இருப்பாங்க பாத்துட்டே இருந் து என்ன பண்ணுவாங்க எதயாது வாயில வச்சிட்டும் அப்டியே சும்மா சைலண்டா முன்னாடி வந்து பின் பின் பக்கமா பாக்குறதுக்கு நமக்கு ஒன்னு தெரியாது அமைதியா இருப்பாங்க அமைதியா இருந்து முன்னாடி வந்து எதையாது ரிமோட் வச்சி சப்பிக்கிட்டு
உம்
அந்த மாரி சொல்லிட்டு சேட்ட பண்ணிட்டுருப்பாங்க ஆமா அததுதா கேள் பேபி கேள் பேபி தா ம் ஆமா பொம்பள பிள்ளங்க சேட்ட பண்ணாதுன்னு சொல்றாங்க ஆ ஹம் பொம்பள பிள்ளங்க தா இருக்கற்லே சண்டி பண்றாங்க
ம் உங்ளுக்கு ஃபர்ஸ்ட் பேபியா இது
ம் ஆமா ஃபஸ்ட் பேபி தா
உம் மா
மாடிபடி ஏற்றது
ம்
பக்கதுல வொக்கார வச்சா ஃபுல்லா எல்லா ஜாமானு பாக்ஸ் எல்லாத்தையு பிடிச்சி கீழ தள்ளி வுட்டுறது ஏதாது இவங்களுக் அந்த அந் புள்ளகளுக்கெலா வந்து வெளாட்டு ஜாமாலா வாங்குறதே வேஸ்ட்டு வெளாட்டு ஜாமாலா வந்து குடுக் தௌ வேலடஜாமான விட்டுட்டு வேற என்னென்னல்லா ஜாமா இருக் இப்ப அததா எடுத்து அததா எடுத்து வச்சுட்டு வெளாண்டுட்டு இருப்பாங்க வைப்ஸு டிஷ்யூ பேப்பரு பேம்பஸ்ஸு அந்த மாரி ஜமானா அது வந்து எடுப்பாங்க நம்ம கை கைக்கு காசு போட்டு அவ்ளவு காசு கொடுத்து வாங்கறது எல்லாமே வேஸ்ட்
ம்
திங்ஸ்லா வந்து நம்ம வாங்கி நம்ம சும்மா அழகுக்குதா வச்சுகிற மாரி இருக்கு போட்டு ஒடப்பாகள தவிர வச்சுக்கிட்டு வெளாட மாட்டாங்க ரிமோட்டு இதெல்லா அந்த டீட்டிங் ஸ்டேஜ் வந்துதா வாய் ரொம்ப நம நமநமன்னு இருக்கு போல நூலுக்கு அந்த டைமிங்ல இது கெடக் இருக்ற எல்லாத்தையு போட்டு கடிக்கிறது சப்புறது அந்த மாரி சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு இப்போ இது என்ன ஃபஸ்ட் பேபியா
ஆ இப்பதா ஃப்ஸ்ட் பேபி
ம் உங்களுக்கு என்ன ஊரு
எங்களுக்கு தென்காசி
ஓ தென்காசி சைடா
ம் உங்களுக்கு
எனக்கு வந்து மயிலாடுதுறை இந்த பக்க
சென்னை சைடு ஆ
தெரியல சென்னைப்ப சென்னை சைடுல இந்த தஞ்சாவூர் அந்த பக்க இருக்கு கொல கும்பகோண அந்த அந்த ஊரு இந்த பக்க வர்றது கெழக்குவழி சைடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியதா என்னனு தெரியல
ம்
ஆமா இப்ப என்ன நீங்க அம்மா வீட்டுல தான
ம்ம் ஹஸ்பண்ட் வீடு வந்து இல்ல அம்மா வீடு மயிலாடுதுறை சைடு ஹஸ்பண்ட் வீடு வந்து அம்மா பட்டிண சைடு சொல்லுவாங்கல கும்பகோணம் அம்மாப்பட்டின அந்த மாரி அந்த பக்க போணு
ம் ஓகே ஓகே
ஆமா அது ரொம்ப எட்ட தூரத்துல கல்யாண பண்ணிடாங்க
ம்
ஆமா பேபி பொறந்தோன கொஞ்சோ வந்து செரமமா இருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கேனு அங்கே போய்ட்டு வர முடியல ஹ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நாள் இங்க அம் அம்மா வீட்டுல தங்க முடியாம அங்க மாமியாங்க வீட்டுல இருக்க மாரி இருக்கு நீங்க எங்க இங்கே இருக்கீங்களா அம்மா வீட்டிலா
மாமியார் வீட்டுல தா இருக்கே எனக்கு ரெண்டு தங்கச்சியு இப்ப டெலிவரி ஆயிடுச்சு ஒரே டைம்ல ஒன் மந்த் தா டிப்ரென்ஸ் ஆஹ் ரெண்டு பேருக்கு ம் ம் ஆமா நாற்பத்தி மூணு நேரஇங்க வந்துட்டே
ஆ ஃபங்க்ஷன்லா வச்சாங்களா நாப்பது ஃபங்க்ஷன்லா
பேபிக்கு இனிமேதா நேம் இன்னோ செலக்ட் பண்ணல செலக்ட் பண்ட்டு பண்ணணு
இன்னு பேபி நேம் செலக்ட் பண்ணலயா
ம் பாத்துக்கிட்டே இருக்கோ இன்னு செலக்ட் பண்ல எ ஹஸ் பண்த இது பண்றாங்க அவுங்க டிசிஷன் தா
அப்டிங்களா நீங்க செலக்ட் பண்ணி காமிக்க மாட் டிங்களா இந்த மாதிரி இந்தந்தபேர்ல்லா வைக்கலாமாங்க அப்டின்ட்டு
சொல்லிட்டு இருக்கே நாலஞ்சு பேர் நானு சொல்ட்டு இருக்கே அவுங்களு பாத்துட்டு இருக்காங்க
ம் ம் ம் அப்புடியா ஆமா இல்ல இல்லப்பா நா ஒர்க்கிங்னா இல்ல நா சும்மா ஹவுஸ் ஒயஃப் தா
ம்
ஆமா இங்க எனக்கு பேபிய பாக் இந்த பேபிய பாத்துக்கிட்டு வந்து வேல பாக்கறதுக் கே டைம் ஓடிடுது
ம் இதுல எங்க வேலைக்கு போறத ம்
ஒர்க் பண்றதுக்குல்லா நமக்கு டைம் இருக்காது இப்போ வந்து சிக்ஸ் மந்த்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்த் வரைக்கு வந்து அமைதியா இருப்பாங்க
ம்
ஆ நம்ம அப்பயே கஷ்டப்படுவோ என்னடா இந்த மாதிரி இருக்கே வாஷ் பாத் ரூம் அதிகமா போறாங்களே ரொம்ப சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கே அப்டிங்க மார்லா சொல்லிட் டு நம்ம அப்பயே நெனைப்போ ஆனா எப்போ அந்த வந்து சிக்ஸ் டூ சிக்ஸ் மத்து தாண்டிச்சு அப்ப நெனைப்போ என்னப்பா இ ப்போ வந்து அதுவே பரவால்லயே அப்டின்ட்டு சாப்பாடு வாயில குடுத்தா சாப்பாடு வாங்க மாட்டாங்க நம்ம மூஞ்சில துப்புவாங்க தண்ணியலா மூஞ்சில தா துப் புவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு துப்புறதெல்லா வந்து அந் தஅந்த ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரு பிள்ளைங்களுக்கு அதுவு வந்து ஆ சோ கேர்ள் பேபியே இந்த மாதிரி வந்து ரொம்ப சேட்ட பண்ணிகிட்டு இருக்காங்க
ம்
பேபிலா இன்னு நல்லா சண்டி பண்ணுவாங்க போல
ம்
ரொம்ப
நீங்க என்ன நேம் வச்சிருக்கீங்க பேபிக்கு
எ பேபி பேரு வந்து அசீஃபா
சிஃபா
ம் அசிஃபா ரெண்டு பேரும்சேத்து தா வந்து செலக்ட் பண்ணோ பேபி நேமு ஆனா வந்து நான் வருச நா நெறைய பேரெல்லா செலக்ட் பண்ணுவே செலக்ட் பண்ணி வரிசெல்லா வந்து அனுப்பிவிடுவே பேரகிராஃப் மாதிரி அவுங்க பாத்துட்டு அவுங்க வந்து இந்த பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க ஏன்னா வந்து அவுங்க வந்து வேயிலை டைமிங் இருக்கும் அவங்களுக்கு வேல நேரத் துல ரொம்ப சிரமமா இருக்கும் அவுங்க வேலை பாக்குற டைமிங்ல இந்த மாதிரி த்தே ரிசர்ச் பண்ணி டைம் இருக்காதா அதனால சொல்லிட்டு நா தா எல்லாத்தையு வந்து பாத்து வரிசல்லா பேரகிராஃப் பேரகிராஃபாக அனுப்பி விட்டுருப்பே அது பேரு வேற அது பக்கத்துல வந்து இந்த அறுத்தம் வேறன்னு சொல்லிட்டு இருக்குல்ல அரபிக் நேம்லல்லா அந்த மாதிரி பேரு பக்கத்துல அர்த்தம் பேரு பக்கத்துல அர்த்தம் அந்த மாதிரி சொல்லி ட்டு வரிசல்லா போட்டு அனுப்பி விடுவே ஏ ஏன்னா வந்து அவுங்களு வந்து பாத்தோனே இதுக்கு என்ன மீனிங் அப்டின்னு சொல்லிட்டு கேப்பாங்ளா சேரி நமக்கு வந்து கேக்குறதுக் கு வந்து மீனிங் கேக்குறதுக்கு நமக்கு வந்து ஒன்ஸ் மறந்து போயிடும் அதனால பாத்ததுக்கு அப்புறோ வந்து பாத்தோனே வந்து கொஞ்சோ பாத்துட்டு ஓக்கே நல்லாயிருக்கேன்னு சொல்ட்டு நினைப்போ அதுக்கு கொஞ்சோ டைம் போக போக கேட்டா நம்மளு மறந்துருவோ இந்த மாறி வந்து பேரு பக்கத்துலயே வந்து அர்த்தமு இருந்தா நமக்கும் வந்து கொஞ்சோ ஞாபகம் இருக்க மாறி இருக்கும் அதனால சொல்லி ட்டு அவுகங்ளுக்கு அனுப்பி விடும் போதே சேத்து அனுப்பி விட்டுற்றது
உம்
ஆ பேபி பொறக்கறதுக்கு முன்னாடியே பேபி பொறக்கறதுக்கு முன்னாடியே பேரை சூஸ் பண்ணி தா வச்சோ
உம் ஓ நீங்க பொறக்கறதுக்கு முன்ன நெனச்சோ நாங்க பைய தா பொறக்கு ன்ற மாறி ஒரு எக்ஸ்படேஷன்லயே இருந்துட்டோ அவுங்க வீட்ல சொல்லிட்டு இருந்தாங்ளா எதோ பையனுக்கு மட்டு அவங்க வச்சிருந்தாங்க நேமு பொண்ணுக்கு இன்னுமே யோசிக்கல சிக்காமயே இருந்துட்டோ ஆ சேரி இப்பதா யோசிட்டுருக்கோ உம்
உம் உம் உம் சேர் சேரி
ம் உங்கக் உங்க கூட சிப்லிங்ஸ்சு இருக்காங்ளா
எனக்கு வந்து ஒரு அ பிரதர் இருக்கு
ம்
நேம் ரியாஸ்சு பிரதர் இருக்காங்க அவங்க அப்ராட் ல ஒர்க் பண்ணிட்டு வேலை பாத்துட்ருக்காங்க
உம் ஓகே
ஹலோ
ஆ ஹலோ பேசறாங்களா இப்போ பாப்பா
அ அது வந்து தூங்கிட்யிருந்தங்க திடீர்னு எந்தச்சு வந்து அழவுக்கு அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
உம் உம் உம் உம்
அதனால வந்து சவுண்ட்டு கேக்குது இங்க க்லை செட்டு வந்து மேல சவுண்ட்டு வருது மேல வந்து கிளேன் ஓடுது அது வேற சவுண்ட்டு கேக்குது ஆமா அதனால வந்து கொஞ்சோ நாய்ஸியா இருக்கு
ம் ம்ம் ஓகே
ஆமா ஓகேப்பா டென் மினிட்ஸ் ஆயிருச்சு நா வந்து ஒரு கொஞ்சோ லேட் டா வந்து உங்களுக்கு கால் பண்ற நா திரும்ப கால் பேக் பண்ற
ம் செரி ஓகே ம் ம் ஓகே